ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ம
ஓகே ஓகே ஓகே
உம் அப்புறோ சாப்டீங்ளா
ஆ காலேல சாப்பாடு இப்டிதா மதியோ வந்து நாலு மணி ஆகு
ஓ நாலு மணி ஆகுங்ளா ஏ அவ்ளோ டைமிங் அவ்ளோ ஒர்க் டைமிங்கு கரெக்டா அதுல பாத்துட்டே இருக்கீங்களா
தெரிலே காலைல வேல ஆரம்பிச்சமச்சிட்டு ஆறு மணிக்கே எந்துச்சு சமச்சிட்டு ஆ வேலைய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறோ பாப்பாவுக்கு ஊட்டி உட்டு கெளப்பிவுட்டு பால்வாடி அனுப்ச்சுட்டு வந்து சாப்பட்றது மணி அதுக்கே பத்தர பதனோரு மணி ஆய்ருது அதனால சா மறுப்டியு சாயந்தரோ பசிக்கிறது இல்ல அது வெயிலுக்கு எதாது ஜூஸு அது இதுன் குடிச்சுட்டு பசிக்கிறதே இல்ல
ஓ சேரி சேரிங்க ம் பாப்பால கூட்டிட்டு வரணுங்களா மத்தியானோ சப்பாட்டுக்குள்ளாங்க
மதியானோ அங்க பால்வாடிலயே சாப்ட்டுக்குவா
ஓ சேரிங்க
போயி ஒரு ரெண்டு மணி கூப்ட்டு வந்தா அப்புறோ அவ எதாவது ஸ்நாக்ஸ் மாரி சாப்புட்டு அப்புறோ தூங்கிருவா ஜூஸ்ஸு இல்லன்னா பழயதும் சாப்ட்டு தூங்கிருவ
சேர் சேரி சரிங்க
இங்க பால்வாடி போனா பிரச்சன இல்ல அங்க வெளியூர்ல ஸ்கூல் போகும்போது மூனு மண்நேரதா ஸ்கூல்லு சாப்பாடெல்லா குடுத்து உடுறது இல்ல சும்மா இந்த பழ வகை எல்லா ஸ்நாக்ஸ் மாரி தா குடுத்து உடுறது
ஓ சரிங்க
இந்த வருஷ தா சாப்பாடு குடுத்துடுற மாரி இருக்குன்னு நெனைக்கிற இந்த வருஷோ நாலு மண்நேர ஸ்கூல்லு
ஓ சேரி சேரிங்க சேத்தியாச்சிங்ளா
ஆ அவ நர்சரி முடிச்சிட்டா ப்ரீ கே ஜி முடிச்டா
சரிங்க
ஆ இந்த வருஷோ எல் கே ஜி போறா
ஓ செர் செர் செரிங்க
அக்கா பொண்ணுக்கு ஒரு ஆறு மாசோ மூத்தவா
செர் செரிங்க
அவ அக்டோபர் இவ மே
சேர் சேர் சேர் சரிங்க
எஅ அக்கா பொண்ணையுமே பேய் ப்ரீ கேஜில தா சேக்க கேட்ருப்பாங்களாட்டு இருக்கு வயசு அதிகமா இருக்குனு எல் கேஜியே போட சொல்லு
ஆமா ஆமா ஆமா சொன்னாங்க ம் ம் ம்
அப்ரா இவ்ளேயுமே இங்க இங்கயே ஒரு சேத்து நம்ம ஊர்லயே சேத்துற மாரி இருந்தா நாங்க அங்க ப்ரீ கே ஜி போட்ருக்க மாட்டோ வெளியூரா போச்சா மொழியெல்லா வேற
அது அதானுங்க
டக்குன்னு போய் இங்கிருந்துட்டு போயி திடீர்னு போய் எல்லா இங்கிலீஷ் ஆவு எல்லா தெலுகு ஹிந்தியாவு பாக்கறக்கு கஷ்டமா இருக்கு அவளுக்கு அதனாலதா சரி ஒரு வருஷோ போய் பழகட்டு அப்டின்னு சொல்ட்டு போட்டது இப்ப கொஞ்சோ அடாப்ட் ஆயிட்டா அதுக்கு எல்லாமே இங்கிலீஷு பேசுறாங்கன்னு புரிஞ்சுகிட்டா
சேர் சேர் சேரிங்க
அ அ பெருசா நம்மோ மொழிய அவ எதிர்பாக்குறது இல்லங்க
அதா தானுங்க செரிங்க ம் உம்
நாம்ப மதியானம் சாப்பாடு எப்ப சாப்புட்றது
நம்ப பாத்தீங்கன்னா ஒரு மணி இல்ல ரெண்டு மணிக்கு சாப்புடுவோங்க
செரி செரி செரி
அதாவது கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு அதுக்கப்புறோ வந்து எதோ கொஞ்சம் எதோ தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்ட்டு அதுக்கப்புறம் ஒர்க் இருந்தால் பாப்போங்க
சேரி சேரி மதிய தூக்கம் ரெகுலராகவா
ஆமாங்க அது எப்போ ரெகுலர் ரெகுலராங்க வேற ஏதாவது ஒர்க் இருந்தா தூங்க மாட்டங்க
சேரி சேரி சேரி ஆ
கொஞ்சம் வெயிலுக்கு தூங்கினாதாங்க கொஞ்ச ரெஸ்ட் எடுத்தா தா கொஞ்சம் பாடி ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா இல்லாம இருக்குங்க
சரி ஓகே ஓகே எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா வெளியே எங்கியு போகலையா
அது காலேஜோட முடிஞ்சதுங்க அதுக்கப்ரோ எல்லா அது ஐயையோ ஒர்க் இருக்கு சர் தொடர்புலதா இருக்குங்க ஃபோன் கால் மூலியமா தொடர்புலதா இருக்குங்க அப்புறம் அவிங்க எங்க ஃபேமிலி பாக்கனு ஒர்க் ங்க
அப்புறம் எல்லாம் அவிங்க அவிங்க ஒர்க் பாட்டுனு அப்புறோ எல்லாம் நம்ம ஒர்க்க பாக்கலாம் அவிங்க அவிங்க ஒர்க் பாக்கணும்ங்க
சேரி ஓகே ஓகே
உம்
நம்ம நா நம்ம ஊர்ல வந்து யாராவது பசங்க கூட படிச்சவுங்க இருக்காங்களா எல்லாமே அந்த சைடு தானா
எல்லாமே அதிகபட்சம் இல்லைங்க எல்லாமே அந்த சைடு தானங்க சொந்தத்துல ஒரு பையன் வந்தானுங்க எங் கூட
ஆ
காலேஜ் ஃப்ரெண்டு சொந்தந்தாங்க அப்புறம் அவனும் ஒர்க் பாக்குறன்னு போயிட்டாங்க அப்புறம் நா எல்லாம் அவிங்க அவிங்க என்னென்ன டேஸ்டோ அதெல்லாம் பாக்குறக்கு ஒர்க் போறவிங்க ஒர்க் போயிட்டாங்க பிஜி போறவிங்க பிஜி போ ட்டாங்க
அப்புறம் ஃபேமிலி பிசனஸ் இருக்குன்னு அத பாத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க
ஓகே ஓகே ஓகே இப்போ ஒர்க் போறீங்க வந்துட்டு செலக்ட் ஆனீங்கதான் ஒர்க் போயிருக்காங்களா இல்ல எல்லா வெளிய தேடியும் போயிருக்காங்களா
தைடி போனவிங்க இருக்காங்க அதுக்கப்புறம் கெடைக்காதவீங்க கோர்ஸ் பண்றன்னு அண்டை நாட்டுக்கு போறவிங்கன்னு போய்ட்டாங்கங்க கோர்ஸ் பண்ற ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்த் பண்றவிங்களும் போயிட்டாங்க வேற வேற ஊருக்குங்க சில பேரு ஆன்லைனலே கோர்ஸ் பண்றவுங்க வீட்ல இருந்து பண்றவிங்க பண்றாங்கங்க
சேரி சேரி சேரி இப்பத்தி காலம் வரைக்கு வந்துட்டு நம்ம வெளியில போய் நேரா போய் கோர்ஸ் படிச்சாதான் எல்லாம் புரியும் ஆன்லைன்லயே படிச்சாலும் அவ்ளோ இன்னும் தெளிவு கெடைக்காது
சில பேர் படிக்கிறீங்க படிக்கிறாங்கங்க பாத்தீங்கன்னா இணையதளத்துலயுமே வீடியோ பாத்து படிக்கிறவிங்களும் இருக்காங்கங்க
ம் இருந்தாலுமே அவ்வளோ கிளாரிட்டி கெடைக்காதுன்னு சொல்ற நானு
ஆமா ஆமா கண்டிப்பா
நம்ம வேறு நேர்ல போய் ஒரு டீச்சர்ட்ட கேட்டு நம்ம டவுட் கேட்டுக்கலா தெளிவா
இப்ப இல்ல அப்டி இருக்காதுங்க‌ என்ன புரியலையா ஏதாச்சுன்னா அப்றோ நம்ம இணையதளத்துலயே அத பத்தி நம்ம தேடிக்க வேண்டியதானுங்க புரியலனாவோ இது பன்லினாவோ
ஆமா இப்பதான சேட் ஜி பி டி வந்துருச்சு எதுனாலு
ஆமாங்க சேட் ஜி பி டி ஜெமினி ஏ அதுக்குப்புற அது இதுனு நறையா வந்துருச்சுங்க இப்போ அதல்லா இன்னோ கொஞ்சோ அட்வான்ஸ் ஆயிட் அதுலயுமே நிறய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க
ஆமா ஆமா
பாத்தீங்கன்னா இந்த கூகுள் லென்ஸ்ல ஏதாவது போட்டோ எடுத்து போட்டா அத பாத் ஸ்பெசிபிகேஷன் பூரா சொல்லிருதுங்க
ஆமா இந்த இதலா எப்பவே வந்துருச்சே
அது வந்துருச்சுங்க பட்
நானுமே அதா பண்ணிட்டு இருக்க
சேர் சேரிங்க இது எப்போ வந்துருச்சுங்க பட் இத வச்சு இன்னு அட்வான்ஸா கூட பண்லாங்க இத பத்தி நா நிறய ரிசர்ச் பண்ணுங்க அது என்னன்னா ஒபி ட்டுக்குன்னு ஒரு இதுங்க அது இணையதளங்க அதானுங்க க்ரிகல்ச்சர்ல அதா திருப்பி சொன்னே
நீங்க அது ஏதோ விசாரிச்சிருங்க இல்ல என்னமோங்க அது பாத்தீங்கன்னா இணையதளத்தில இருந்தே நாம டேரைக் ட்டா கனக்டர்ல அத பிக் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நம போஃன்லயே அத வந்து மோட்டர் போட்டுக்கலா
ம் அதுமே ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து
அது முன்னாடியே வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க
ஆமா ஆமா
வந்துருச்சுங்க பட் அதுலயுமே இப்போ அட்வான்ஸ் கொண்டு வண்ட்டாங்க நம்ம வந்து அண்டை நாட்டு ல இருந்துகிட்டு நாம இங்க பண்றது கொண்டு வன்ட்டாங்க ஒரு டென் இயர்ஸ எயிட் இயர்ஸ்கு முன்னாடியே கொண்டு வன்ட்டாங்க
ஆமா அப்பவே எங்க ஊர் இன்னுமே எங்க அம்மா ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் அதுல தா இன்னு போட்டு இருக்காரு அவரு டவுன் எ சைட் இருக்றாரு
சேரி சேரி சேரிங்க
அ அங்க அங்கிருந்தே மாட்ருவே கேக்கறத போடுறது எல்லாமே போட்டு நிக்கிறாங்க அது எப்டி அது எப்டி வேல இது ஒரு பட் டன் அமுத்துனா அங்க மாட் டு நம்ம இங்க இருக்கிற மாதிரி வேலை செய்யுமா அது எனக்கு இன்னு ஒரு சில டவுட் இருந்துகிட்டே இருக்குது
அத பத்தி நா விளக்குறேங்க பாத்தீங்கன்னா அது எங்க ஊர்ல ஒரு நெம்பிக்கா தோப்பு மாந்தோப்பு வச்சிருக்கிற ஒரு அரண்மனைக்காரரு அதுமே செட் பண்ணியிருக்காருங்க
ஆமா அங்க அரமணக்காரன்னு சொல்லுவாங்க
ஆமாங்க ஆமாங்க அவங்க இங்கதா இருக்காங்க ஆமாங்க வடக்கு தோட்ட அரமணை ன்னு அவங்க இங்கதா இருக்காருங்க எங்க ஊர் தானுங்க சேனாபதி அவருங்க பேருங்க அவரு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கறாருங்க ஓ சாரிங்க அந்த எண்ணத்தில இருக்காருங்க
ஓகே ஓகே ஓகே
அவரு பாத்தீங்கன்னா
அந்தோ நறீயா க அவருக்கு சேந்த குலதெய்வ கோயிலெல்லா இருக்குதுல்ல
ஆமா ஆமா அதுவு இங்கதாங்க பா
அந்த குலதெய்வ ஒரு குலதெய்வ கோயில சுத்தியுமே அவரு காடு அப்டீன்னு பேசிக்கிறாங்க
கண்டிப்பாங்கன்னா அவுரு கட்டுன பள்ளிலதா நானு இப்ப செரி செரிங்க
அவரு கட்டுண பள்ளியிலதா வீட்டுக்காருமே படிச்சாரு
கண்டிப்பா நானு அங்கதா பயின்றுங்க அங்க அந்த
அக்கா படிச்சாங்கல்ல அதே பள்ளிக்கூடத்துலதா எங்க வீட்டுக்காரு படிச்சாரு
செர் செர் செரிங்க
அ பாத்தீங்கன்னா அவரு அவரோட ஊரு சொந்தக்காரர் தானுங்க எல்லாமே அரமணக்கார்
அவுரு வந்து சொந்த ஊரு உங்க ஊரா
ஆமாங்க இல்ல இல்ல அவுரு சொந்த ஊரு நீங்க சொல்ற பள்ளி வச்சி இருக்குறவரு வந்துங்க அவரு அந்த சைடுங்க ஆத்துக்கு அந்த பக்கொ இருக்காருங்க அவரு இந்த பக்கொ இருக்குறவரு எல்லா சொந்தங்க
மாம மச்சா வகையில ஒரு சொந்தங்க இவருதா அரமணக்காரர் தானுங்க எங்க தாத்த பாட்ட காலத்துல எல்லா கொஞ்சோ பெரிய அரமனையா இருந்தவரு தானுங்க பாத்தீங்கன்னா அவிங்க அவருக்கு ரெண்டு ப பயனுங்க அவிங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அவிங்களுக்கு பயன் புள்ள எல்லா இருக்குங்க அண்ண தம்பி ரெண்டு பேருங்க ஆ பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு நெல்லிக்கா தோப்பு இதெல்லா வெச்சிருக்காங்க ஆ கிட்டத்தட்ட அதுவுமே முப்பது நாப்பது இருக்குங்க எல்லா கொரங்காட்டோ கெடந்து இப்போ நல்லா நெறவி
பண்றாரா டவுன்லருந்
ஆ டவுன்ல இருக்காரு அவரு நறைய இந்த புரோக்கரேஜூக்கு நறையா பண்றாருங்க வெளில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சோ அ வெளில இருக்காருங்க
ஆ
அவரு பாத்தீங்கன்னா அங்க இருந்தே அதெல்லா இம்ப்ளிமென்ட் பண்ணிக்கிறாருங்க ஃபோன்ல இருந்தே எடுப்பாரு பண்ணிக்குறாங்க ஆனா அது வந்து நாம்ம நேரடியா வந்து தண்ணி பாய்க்கிற மாரி இருக்காதுங்க தோட்டத்துக்கு ஒரு புள்ள வந்து பட்டு போச்சோ இல்ல அது நோய் தாக்குதலோ அதெல்லா வந்து நம்ம நாளா பாக்க முடி யாதுங்க நடுவுலதா ஆள் வெச்சுதா பாத்துக்கனுங்க
அ எதோ அவ்சரத்திக்கி வர முடியாத டைமுக்கு அது யூஸ் பண்ணிக்குலா
பண்ணிக்குலாங்க ப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே மோட்ரேஜ் மோட்ரு தானுங்க கேட்வால் திருப்புறதுல இருந்து எல்லாமே அட்வான்ஸ் டெக்ங்க ஃப்லெஜ்ஜி தாங்க
ஓ ஒரு பட்டன அமுத்துனா கேட்டுவாலு அதுவே திரும்பிக்குமா
ஆமாங்க அதுலயே இது இங்க மோட்ரு செட் பண்ணிருப்பாங்க அது மூலயமா ஒரு அவுட்ரு இருக்குங்க அதுலயே அட்வான்ஸா இது பண்ணிக்கிற மாரிங்க செட்டப் அந்த மீட்ரு செட்டப் அது வந்து ஆமா இது வந்து எலக்ட்ரானிக் கேட் வாளுங்க அது வந்து நா மேனுவல் கேட் வாளுங்க உள்ள பால் வால் இருக் குங்க அது மூலியமா திருப்புறதுங்க பட்டு இது வந்து எலக்ட்ரானிக் கேட் வால் பாத்தீங்கன்னா ஒரு மோட்ரு மூலியமா அது வந்து இயங்குற மாரி இருக்குங்க அதே தானே திருப்பிக்கிற மாரி இருக்குங்க அதுக்கு ஒயர் கனெக் க்ஷன் பண்ணி அத போய் மீட்டர் செட்டப்ல பண்ணீங்க அதுல பாத்தீங்ன்னா அது சாட்ரு பாக்சுக்லா அதுல இருந்து கனெக்க்ஷன் குடுத்துற்ப்பாங்க அதெல்லா ரொம்ப நுணுக்கமான டெக்னாலஜி பட்டு அது வந்து சில ஃபால்ட்டுனா ஏதா இடி இடிச்சாவோ இதுனாவோ அதெல்லா சீக்கிரோ போயிருங்க நம்ம மேனூலா பாக்குற மாரி இருக்காதுங்க நேர்ல வந்து பாக்குற மாரி
ஓ செர் செர் செரி
எங்கங்க
ஃபுல்லா அதயே நம்பி இருக்க முடியாது ஏதோ அவுசாரத்துக் யூஸ் பண்ணிக்லா
ஆமாங்க ஏதா வெளில போயிட்டோ நம்ப வேற பக்க பா தண்ணி பாய்க்ணுனா அதுல அது பண்ணி நிக்கலாங்க பட் தோட்டத்த வந்து விசிட்டே பண்ணாம ஒரு ஆறு மாதம் இல்ல ஒரு வருடம் கழித்து வந்து பாத்தா ஆ நம்ப நெனைக்ற மாரி இருக்காதுங்க அத நம்பியே இருந்தாலு சரி ஓகே நன்றிங்மா சேர்